ஹலோ
இப்ப கால் பண்ணீங்களே நீங்கதா பண்ணீங்களா ஆஹ் நா எப்பமே நேம் பாப் பே இப்ப நா பாக்கவே இல்ல
என்னோட பேரு முகேஸ்வரி
சரியா ஓகே ஓ
முகேஸ்வரி உங்க பேர் வந்து
ஆஹ் அது அம்மா ஓட நேம் எம் பேரு சிந்துஜா உம் ஆமா
தோழி
நாங்க திருவாரூர் திருவாரூர்ல இருக்கோம்
திருவாரூர் ஓ திருச்சி
திருச்சி பக்கந் தான ஆஹ் சரி சரி ஆஹ் ஒரு ரெண்டு தடவ வந்துருப்பேனு நெனைக்குறே திருச்சிக்கு ஆஹ் எக்ஸாம் எழுத ஒரு தடவயு ஸ் சும்மா அம்மா கூட உச்சிபிள்ளையார் கோயிலுகுக் வர்ரதுக்கு வந்தே அதுக்கப்புறம் ஞா பக இல்ல அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நாங்க அங்க ஸ்டே இந்தோ குவாட்ரஸ்ல நம்ம போலீஸா இருக்காங்க
இன்னு ஒர்க் பண்ணிட்டுதா இருக்காங்களா
உ ஆமா இருக்க ஆமா ஒர்க் பண்ணிட்டுத்தா இருக்க ங்க அவங்களுக்கு இன்னு பத்து வருஷ இருக்கு
நீங்க வீட்டுல எத்தன பேரு இருக்கிறீங்க தோழி
வீட்ல வந்து அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க ஆன் அதனால இப்ப நா அம்மா அம்மாவோட அம்மா அப்பற அம்மாவோட தம்பி பைய குட்டி பைய செவன்த் படிக்கிறா அவ இங்கதா படிக்கிறா நாங்க நாலு பேர் இருக்கோ புரியல அம்மா அம்மாவோட தம்பி பையன்
தம்பி
உம் ஆஹ் அவ சின்ன வயசுல இருந்து லீவுக்கு வருவா அப்பற அங்க ஃபிஃப்த் வரைக்குந்தான் ஸ்கூல் சிக்ஸ்த்துக்கு எல்லா ரொம்ப தூரம் போகணு அதனால இங்க வந்து விட்டுட்டாங்க நாங்க தா பாத்துக்கறோ எனக்கு அவனா கொஞ்ச செல்ல ம் ஆமா இன்னு பத்து வருஷ இருக்கு அவங்களுக்கு
ரிட்டையர் ஆகுறதுக்கு
ஆ அம்மம்மா கூட இருக்காங்க அம்மாச்சி
அவங்க கூட அவங்க முன்ன ஊர்லதா இருந்தாங்க இப்போ அக்காக்கு மேரேஜ் பண்ணி குடுத்ததுனால நா தனியா இருப்பேனா அதனால பாத்துக்கறதுக்கு வந்துருக்காங்க வ அப்ப இங்கயே இருந்துட்டாங்க மூணு வருஷோ ஆ
அம்மா வந்து ஒர்க் போயிருவாங்க அந்த டைம்ல நீங்க தனியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஆ கேக்குது ஹலோ
போங்க
ஹலோ
ஏம்மா இப்டி இருக்கீங்க பேசும்போது பேச வேணாம்னு சொல்றன்ல உங்ககிட்ட இது இது ஒ